ஹலோ எப்படிருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரு எப்படிருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
உம் எல்லாரு நல்லாருக்காங்க அப்பறோ எப்டி போயி ட்டுருக்கெல்லா
ஆஹ் எல்லா நல்லா போயிட்ருக்கு உங்களுக்கு எப்டி இத்துல எல்லா போயிட்ருக்கு
உம் நல்லா போயிட்ருக்குங்க ஜாப் எல்லா எபடி போயிட்ருக்கு என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஆபீஸ் போ போயிட்ருக்கீங்களா இப்போ எப்டி இருக்கு
ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ஆஃபீஸ்ல எதுவும் போல எனக்கு நாலு வயசு பையன் இருக்கா சோ அவன்னை பாத்துக்கு இப்பதா அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சி சோ அதனால அவங்கனை பாத்துக்கணு பாத்துக்க வேற யார் ஒர்க் பிரம் ஹோம் தா பண்ணிட்ருக்கே நீங்க அப்டி வ்ர்க் பிரம் ஆபிஸா சூப்பர் சூப்பர் நல்லது சாப்பிட்டீங்களா மதிய
ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்
இல்ல நா சாப் கொஞ்ச லேட்டாகு நா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டா தா சாப்ட்டே
ஓ சரி ஓகே ஓகே ஓகே ஓகே எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பசங்கல்லா
இல்ல அவன் போயிட்டு வந்துட்டா அவன் பிளே ஸ்கூலுக்கு தா போறா இன்னு நார்மல் ஸ்கூல் சேக்கல சோ அடுத்த வருஷந்தா அவன நார்மல் ஸ்கூல் சேப்போ
சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகே
சிங்க இன்னிக்கு
இன்னிக்கு நா சுண்டல் கொழம்புதா பண்ணே உங்க வீட்டுல குக்கிங் எல்லா முடிஞ்சுதா
எங்க வீட்டு்ல வந்து இன்னிக்கு நா குக்கிங் கெடையாது இன்னிக்கு மாமியார் தா ஓகே நா வந்து டிப் பண் டென்னுனு பண்ணிடுவேனா அவங்க லன்ச் பண்ணிடுவாங்க
ஓ ஓகே ஓகே அப்ப வேல இல்ல பெருசா இருக்காது சூப்பர் அப்ப பெருசா வேல இருக்காது உங்ளுக்கு
ஆஹஹா அவ்ளோ பெருசா இருக்காது
உம் சரி சரி ஓகே ஓகேங்க அப்றோ வந்து பாத்தீங்கன்னா இது குக் பண்றதுலயே இப்ப நெறையா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு ப்ராப்பரா சாப்பறது அதுக்கப்றமா ரைஸ ஸ்கிப் பண்ணிட் ட்ட அதுக்குபதிலா நெறையா புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குறத எடுத்துக்கறது இந்த மாரி நெறைய விஷயங்கள ஃப்பால்லோ பண்ணிட்டு இருக்காங்க அத பத் தி உங்ளுக்கு எதாவது ஐடியா இருக்கா
ஆக்சுவலா இப்போ நா வந்து இன்டர்மீட்டர் ப்ராசிங் தா ஃபாலோ பண்ணிட்ருக்கே பசிச்சது என்னால வந்து ஆனா முழுசா கேளுங்க என்னால வந்து இந்த கிரேவிங்ஸ்ல வந்துட்டு கிவ் அப் பண்ண முடியல நா வந்து எனக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லா எனக் ரொம்ப புடிக்கு காலிஃப்ளவர் அத பாத்தாலே எனக் க்கு அப்டியே மறந்துருவே அதே மாரி சுகர் கட் பண்ணணுனு சொன்னாங்க என்னால மார்னிங் ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கு தா சுகர் வந்து இல்லாம இருக்க முடியுது ஈவ்னிங்கு மேல அந்த சுகர் இல்லாம இருக்றது ஒரு மாரி டென்ஷன குடுக் க்குது ம்ச் ஒரு மாரி இதுவா இருக்கு சோ இப்ப நா ரைஸ் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு சப் பாத்தி அந்த மாதிரிதா சாப்ட்றே பட் ரைஸ்கு சப்பாத்திக்கு அந்த அளவு வித் வித்யாசோ கெடையாது ரெண் எல்லாமே ஈக்குவல் லெவல் தா தட்ஸ் ஸ்டில் என்னனா சப்பாத்தி சாப் ரொம்ப நேரோ பசிக்காம இருக்கு ரைஸ் வந்து நம்ளுக்கு அளவே தெரியாது நெறையா சாப்ட்டுருவோ சோ அதனால எனக்கு வந்து ஹைட்டுக்கேத்த வெயிட்டு இல்லாம ஆம் கொஞ்ஜோ வந்து இருவது கிலோ எக்ஸ்ட்டாவா இருக்கே சோ அதனால என்னென்னமோ பண்ணி செவன்டி செவன்ல இருந்து ஒரு செவன்டி த்ரீக்கு இப்பதா வந்துருக்கே செவன்டி த்ரீக்கி அப்பறோ சுத்தமா என்னால கொறக்கவே முடிய மாட்டேங்குது நானு வாட்டர் டயட் இருந்து பாக்குறே கிரேவிஸ்ல கிவ் அப் பண்ணிட்றே திருப்பி வந்துட்டு சுகர் கட் பண்ணி பாக்குறே க்ரேவிஸ் கிவ் அப் பண்ணிடுறே என்னோட பெரிய வீக்னஸே இந்த கிரேவி்ங்க்ஸ்தா
ரைட்டு எல்லாருமே அப்டிதா எதாவது ஃபாலோ பண்ணலான்னு நெனக்கிறது அதுக்கப்பறமா முடியமாட்டேங்குது
அதா என்னோட பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலிஃபிளவர் பக்கோடா அந்த ஃபர்கரு ஃகான்னு இந்த ஸ்வீட் ஃகான் விபாபாங்க பாத்தீங்களா அத பாத்துட்டா நா மறந்துருவே உலகத்தையே போய் மொத அத வாங்கி சாப்ட்டு அப்பறந்தா ஏ பையன் கூட அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இந்த அளவுக்கு நா புட்டி கெடையாது என்ன கு உம் கொஞ்ச காலகட்டத்துல ஓவரா இந்த சாப்ட்டுற விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு
ஓகே ஓக் கே அது நம்மளுக்கு தோணு பட் நம்மளு யோசிப்போ இப்டி இருந்தா நல்லா இருக்கோ அப்டி இருந்தா நல்லா இருக்குன்னு ஆனா அது ஃபாலோ பண்றது உண்மையாவே வந்து ரிஸ்காதா இருக்குன்னு சொல்லலா என்னா எவ்ளோ இந்த தடவ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணாலுமே ட்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னே சொல்ல நானு அப்டிதா ட்ரை பண்ணே ஜிம் எல்லா ட்ரை பண்ணே ணே நானு ஒரு ஒன் மன்து வா பண்ணோ அதுக்கப்பறோ அப்புடியே ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கு அப்பறமா கண்டினியூ பண்ண முடியல அது பாத்தீங்கன்னா சுத்தமா ரைஸே இருக்கு எடுத்துக்க கூடாது அவுங்க சொல்ற டய்ட் ஃபாலோ அப்பறோ நல்லா கொறஞ்சுது நல்ல ரிசல்ட் இருந்துது ஃபைவ் கேஜி வரைக்கு கொறஞ்சுது அதுக்கப்பறோ செரி ஓகே நம்மளே ஓனா ட்ரை பண்ணுவோ அப்டின்னு ட்ரை பண்ணே எனக்கு அதுக்கப்பறோ என்ன ஆகுதுன்னா ஒரு கிலோ ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அதே ஆனா அவுங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கன்டினியூ பண்ணுங்க ஃபுல்லா நீங்க வந்துட்டு வெயிட்ட ரெடியூஸ் பண்ணி ட்டு அதுக்கப்பறமா நீங்க என்ன வேணாலு சா சாப்ட்டுக்கோங்க அந்த த்ரீ மந்த்ஸ் கண்ட்ரோல இருங்க
ஆமா த்ரீ மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயோ பண்ணோனா அதுக்கு நம்ம பாடி செட் ஆயிடு இன் கேஸ் வந்துட்டு நம்ம அதுல கிவ் அப் பண்ணிட்டோன் வச்சுக்கோங்களே சுத்தமா நம்மளால வந்து எதுமே பண்ண முடியாது ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு ஆ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோ திருப்பி அதுல ஃபெயிலியர் ட்ரை பண்ணுவோ திருப்பி வந்து பெயிலியர் ஆயி வந்துட்ருக்கு அதனால எப்டி சொல்றது அது நம்ம மே நெறய டிஸ்ரேக்சன்ஸ் இருக்குது சம்பவம் ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையல்லா அப்படியே போய்கிட் இருக்கு வேற என்னைக்குன்னா ஒரு நாள் வெய் ரெடுயுஸ் ஆயிடு பழைய மாதிரி வந்துருவோ பழைய மாரி வரதுக்கு இனி சான்ஸ் கெடயாது பட் ஸ்டில் ஹெல்த்தியாவாச்சு இரு இருக்குனு இல்லையா இருக்கற வரைக்கு யாரையு எதிர்பாக்காம நம்ம வேலைகள நம்மளே செஞ்சுக்கற மாதிரி இருக்கோனு அதுக்கு நம்ம இப்பத்தல இருந்து கொஞ்சோ ஃபுட்ல கண்ட்ரோல் இருந்தாதா பியூச்சர்ல்ல கொஞ்சோ அது
இல்ல எனக்கு அது நீங்க சொன்ன மாரி கொஞ்சோ வெயிட் கொறஞ்சது அதுக்கப்பறோ தா ஒரு கான்பிடெண்ட்டே வந்து ஏன்னா வீட்லயே உட்கறோ ஒர்க் ப்ரம் ஹோம் உக்காந்தா எந்திரிக்க முடிய மாட்டங்கிது அந்த மாரி ஆயிருச்சு என்னடா இது அப்படியே ஆயிரவமோ ஆ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்னாலே கஷ் டமா இருந்தது அதுக்கப்றோ டெய்லி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது அவுங்க சொல்ற டயெட் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறோ நல்லா இருந்தது நார்மல் ரைஸே எடுத் ஒத்துக்கவே இல்ல ஒன் மந்த் ஃபுல்லாவே அ ப்டியே தா போச்சு அதுக்கப்பறமா டென் டு ஃபிப் டீன் டேஸ் ஆச்சு நார்மல் வீட்ல சாப்புட்றதுக்கே
எனக்கு ரைஸ் அந்த அளவுக்கு புடிக்காது சின்ன வைய்ஸ்லந்தே மோஸ்லி பாத்தீங்கன்னா வீட்லேயே அதி கமா கேழ்வரகு கஞ் சி அதுக்கப்றோ நார்மலா இந்த பூரி சப்பாத்தி மோஸ்ட் லி வீட்ல ரைஸ் அந்தலவ்க் எடுத் த்துக்க மாட்டோ ஆஹ் ரைஸ் ஸுனு நா எடுத்துக்கிட்டதுன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலல்லாம வீட்ல இருந் த நானு வேலயே கெடைக்கல தேவல்லாம ஒரு நல்ல கம்பெனில ஓர்க் பண்ணிட்டந்தா அந்த ஜாப தேவ்யே இல்லாம விட்டே சோ அதுக்கப்பறோ வீட்ல இருந்தப் இப்ப ரைஸ் நெறயா மீந்து போதுன் நா எடுத்தெடுத்து சாப்ட்டுட்டே அதுல இருந்துதா எனக்கு ஓவரா வெயிட் போட ஆரம்பிச்சது அது த்ரைஸ் மட்டு ரீசன் கெடையாத் நெறையா ஜங்ஸ்ஃப்லீக்
ஆமா ம் உம் உம்
நா சொல்றது வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி மேரேஜ் முன்ன இதுக் அப்பறோ கீட்டோ டயட் ட்டு வோட்டர் டயட்டு இருந் து கிராஜுவலா வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு ஒர் செலவு நா எப்டி சொல்ற எய்ட்டில இருந்து ஒரு சிக்ஸ்டி வரைக்கு வந்தா அப்றோ டெலிவரிக்கு அப்றோ ஆட்டமேட்டிக்கா ஒரு எய்ட்டி எய்ட் கிட்ட போயிடிச்சு அதுக்கப்பறோ ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் இப்ப நீ செவன்டி கிட்ட வந்து அதுக்கு அப்றோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்ல ப்ப பையன பாத்துக்கிறது மட்டுதா உம் நடுல எங்க வீட்ல வாஷிங் மிஷின் ஒரு டைம் ரிப்பேர் ஆயிடுச்சு சிஸ்டர் அந்த டைம்ல நா கையில துணி எல்லா தொவச்சு போட்டுட்டு இருந்தே பாருங்க ஒன் வீக்ல த்ரீ கேஜிஸ்
பாத்தீங்களா ஆஹ்
பாத்ரூம் எல்லா வாஷ் பண்ணி வீடு பெருக்கி தொடச்சு பையனையு பாத்துக்கிட்டு கொஞ்சோ அதெல்லா அத அந்த மாதிரி பிசிகல் ஆக்ட் க்விடீஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்கலே நம்ம சாப்ட்டா கூட ஈஸியா செரிமானோ ஆய்டு இப்ப மெயினா உக்காந்து உக்காந்து ஃவெர்க் பண்றதுனால வெயிட் அதிகமாயி ஏறுது
ஏறுது ஆமா
கெரியரு முக்கியோ ஹெல்த் த்து முக்கியோ வீட்ல இது எல்லாமே ஃபேலன்ஸ் பண்ணனுன் இது நமக்கு கொஞ்ச ஃசேலஞ்சிங் தா பட் இன் பிட்வீன் நா என்ன பண்ணுவே எந்துருச் போயிட்டு பாப்பே எதனா மெஸ்ஸியா இருந்தா அதெல்லா எடுத்து கரெக்டாக செட் பண்ணி வப்பே பட் அது அந்த அளவுக்கு துணி
வராது ஆம்மா வீடு நல்லா ஃபுல்லா ரென்ட் டீப்கிளீன் பண்ணோன் வைங்ளே கூட் ட்றது ஃமாப் பண்றது அது இதுன்னு நல்ல ஸ்வெட் ஆகு ம்
ஆ ஹதா நம்மளுக்கு நெறையா
ம் இது கொலர் ஃஹேலரீஸ் போவாம்மா
நம்ம சாப்புடுறதுல்லா பெரிய விஷயோ இல்ல சிஸ் சேர் அதுக்கேத்த மாரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃவெர்க் அவுட் பண்ணணு
பண்ணிட்டம்னா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது
ஃபுட்டு்ல அந்த அளவுக்கு டயட் இல்ல பட் ஆனா அவுங்க ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப பிட்டாதா இருந்தாங்க
ஓக்கே ஓக்கே
ம்
அது ஒரு ம் ம் ஒரு சிலருக்கு செட் ஆயிருது ஒரு சிலருக்கு எங்க அம்மாவு லீனாதா இருக்காங்க ஆனா எனக்குதா டெலிவரிக்கு அப்றோ போட்ட வெயிட்டு அதுக்கு முன்னாடி நானு லீனாதா இருந்தே பிப்டி கேஜி அப் இருந்தேன் ஃபிலோ பிப்டி ஃபைவ் ஃசிக்ஸ் இங்கேயு அப்புடிதா இருந்தே நானு அதேதா காங்க எயிட்டி எயிட்டி ஃபைவ்னு வந்துது அதுல வந்ததுதா அதுல வந்ததுதா அதுக் அப்புறமா கொஞ்சோ எறங்கு கொஞ்சோ ஏறும் கொஞ்சோ எறங்கும் ஏறு இது அப்டியே தா போயிட்டு
எங்க இது செவன்டி த்ரீக்கு கீழே இறக்கவே முடியல சுத்தமா ஏது
இல்ல நா என்ன யோசிக்கிறேன்னா இனி எறக் நடக்கிறமோ இல்லியோ இதுக்கு மேல ஏத் தாம இருந்தா செரி இதுக்காவது டெய்லி ஒர்க்
அது என்னமோ கரெக்ட் தா அந்த தாட் இப்ப இப்ப வர ஆரம்பிச் வந்திருச்சு எனக்கு வெயிட் குறையுன்ற நம்பிக்கை போய் இதுக்கு மேல ஏறாம இருந்தா நல்லா இருக்கு அப்டின்னு பாப்பா கத்துறாங்க போல
செரி நா இந்த ஒரு கால் பேசிட்டு அவள தூங்க வெச்சுட்டு கால் பண்ணவா
உம் நம்ம டென் மினிட்ஸ் பேசிட்டோமா
இன்று ஒரு கெர்ரி செகன்ட் இருக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறோ நா தா கட் பண்ணனு நா தான கால்
ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் அதனலாஅத தேர்ட்டி செகண்ட் நம்ம முடிச்சு ல
ஆஹ் முடிச்சிரல முடிச்சு ஆஹ் எப்டி ஆச்சுன்னே தெரில
செக் பண்ணீங்களா
இல்ல பாத்த இப்பதா பாத்த
ஆ சூப்பர் சூப்பர் நைன் ஃபார்டிபைவா ஓ நைன் மினிட்ஸ் ஃபார்டி ஃபைவ் செகண்ட் ஓகே ஓகே சிஸ்டர்
இன்னும் ஒரு டென் டு பிப்டன் செகண்ட் பேசனா போதும ஆஹ் சாப்பிட்டாங்க தூங்குனதுக்கு அப்புறோ பேசலா பேசலானு பார்த்தா இன்னிக்கு இது என்னன்னா தூங்குவனான்னு ஆடிட்டு இருக்கு
கெழந்திங்க அப்டி தா சிஸ்டர் ஒரு நாள் தூங்குவாங்க ஒரு நாள் அவங்க பாட்டுக்கு அவங்க விருப்பத்துக்கு இருப்பாங்க அவங்கள ரௌட்டின்க்கு கொண்டு வர முடியாது ஆனா ஒரு திரீ இயர்ஸ் க்கு மேல ஒரு ப்ராப்பரா ஒரு ரௌட்டின் பிக்ஸ் பண்ணிடுங்க சிஸ்டர் ஏன்னா அதுக்கப்புறோ அவங்க ஸ்கூலுக்கு போணு அதெல்லா நெறைய கமிட் மன்ஸ் இருக்கு இல்லிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா செரி நம்ம மறுபடியு பேசுவோ நா கால் பண்றே ஓகே ம் பாய் பாய்